சொல்லுங்க அனுஷ்யா வணக்கம் நா வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
என்ன பண்ணிட்ருக்கீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டோம் நீங்க சாப்ட்டீங்களா
உம் நா சாப்ட்டே
என்னா சாப்ட்டீங்க என்ன டின் பிரேக்ஃபாஸ்ட்டு
உம் சோறு ரசம் முட்ட கொழம்பு
சோறு ரசம் முட்ட கொழம்பு நல்லாருக்குது உங்க சோறு சொல்ற வார்த்த
ஆஹ் வினோதமா இருக்கா என்ன
ஆமா சோறு அப்படின்றது நல்லா இருந்துச்சு சொல்லுப்பா என்னப்பா பண்றீங்க ஹவுஸ்ஒய்ஃபா மேரிடா அன்மேரிடா
ஆஹ் ஹவுஸ் ஒய்ஃப்
ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே சரி சொல்லுங்க என்ன நீ என்ன லன்ச்சு பாதியேவா
அதேதா மூணு டைமு அதேதா ச சாப்
இப்ப வந்து டிபன் ஐ டம்ஸ் எல்லா எதுவு செய்யமாட்
இல்ல இல்ல எனக்கு கொஞ்சோ ஒடம்பு சரி கிப் பண்ணிட்டோ நாங்க
கேங்க ஓகே ஓகே சொல்லுப்பா வேற என்னப்பா சொல்லுப்பா இல்ல உங்குளு பண்ணது நீங்க ஸ் சொன்னீங்க இல்லையா என்ன வந்து இது பேர் பண்ணிட்டாங்க இல்லயா இந்த குரூப்லயே பண்ணாங்களா அப்டின்னு கேக்குறே
ஆமா ஆமா
எந்த குரூப்ல பண்ணாங்களா ஓகே ஓகே அதுதா நீங்க நீங்க டா நீங்க வந்து ஸ்டாட்டிங்லயே கேட்ருனு அவங்க கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டு நா வர்ட்டா நீங்க வ ங்களா அப்டின்னப்போ நா வரே அப்டின்றப்ப கொஞ்சோ நீங்க அப்டி தயங்குங்க
ம் ஓகே ஓகே
ம் சொல்லுங்க இது எத்தனா டாஸ்க் உங்கள்க்கு இதா ஃபஸ்ட்டா
யா
பேசுறிங் சோ ஓகே சொல்லுப்பா விடாம பேச நானு விடாம பேசுறே இவ்வளோதா டாஸ்க்
ஊஹூம்
சொல்லுங்க பசங்க இருக்கா